வணக்க வணக்கம்ங்க நீங்க என்ன பண்றீங்க
நான்ந்த இருக்கறங்க என்ன பண்றே வீட்டு வேலைய செஞ்சுட்டு இருக்கறே கொஞ்ச நேரோ உக்காந்து இருக்கறே நீங்க என்ன பண்றீங்க
நானு இது வேல செஞ்சுட்டு இருக்கறேங்க
சேரி சேரி உங்க வேலையில எப்படி போவுது
போகுதுங்க ரொம்ப கஷ்டமா போகுது வீட்டு வேலையோட சேந்து
ஓ வீட்டுல இருந்தா வேல பாக்குறீங்களா நீங்க ஒன்னு ஆபீஸ்க்கல போக தேவலைங்களா
வீட்டு்ல இருந்தே பாக்குற வேல தாங்க
ஓ அப்ப பரவாயில்ல ஆனா இருந்தாலு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றீங்க எப்படித்தா வேலையில செஞ்சு முடிக்கிறீங்க
காலையில நேரத்திலயே நாலு மணிக்கு எந்திரிச்சு வேல செஞ்சு
அட கடவுளே நாலு மணிக்கு எந்திரிச்சு எப்டிங்க செய்றீங்க செரி எத்தன மணிக்குத்த வேலை முடிப்பீங்க
வேல முடியறக்கு சாயந்திரம் நாலு மணி ஆயிருங்க
என்னங்க ஓவர் டைம்லாம் ஒர்க் பண்ணுவீங்களாட தெரியுது
ஆமாங்க அப்டியே ஏதோ வேல செஞ்சுட்டு வீட்டு வேலையும் பாாரத்துட்டு கொழந்தைங்களையும் தாட்டிட்டு இந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கறாங்க நீங்க என்ன பண்றீங்க
நான் உ உங்களை மாரித்தா நானும் வேல செஞ்சுக்கிட்டு தாங்க இருந்தே நம்மளுக்கு ஒண்ணு சரிவர்லைங்க வேலை செய்ய முடில ரெண்டு கொழந்தைகள வச்சுக்கிட்டு நம்மளால வேலைய பார்க்க முடியதுன்ட்டு ஒரு ஆறு மாசம் மட்டும் பண்ணுங்க
செரிங்க
அப்பறோ ஆறு ஆமாங்க ஆறு மாசம் பண்ணிட்டு அப்பறோ நம்மளுக்கு அதுக்கு தோதுப்பட்டு வரலன்னனு சொல்லிட்டு நான் நின்னுட்டேங்க அப்பறோ கொழங்தைகல பாக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க
செரிங்க எத்தன வயசு கொழந்தைங்களுக்கு
ஒரு கொழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குதுங்க யூகேஜி போறானுங்க
செரிங்க
அப்பறோ இன்னொரு கொழந்தை அது இப்போத்த சின்ன கொந்தைங்க ரெண்டு வயசுே ஆகுது சின்ன பசங்களை விட்டு போட்டு நம்பளுக்கு பெரியவங்கள யும் பார்த்துக்கறதல யாரும் இல்லைங்க அதுனால நம்ம கொழந்தங்க தான் முக்கியோ அதுக்கப்பறோ வேல என்னைக்கு வேணும்னு ஜெயிலாக நோட்டு விட்டுணுங்க நீ இந்த ரெண்டாவது வயனு பள்ளி குடம் ஆட்டுனதுக்கப்புறம்ந்தாங்க நம்ம ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியும் உங்க பிள்ளைகள்ல்லாம் என்ன பண்ணுதுங்க ஏதோ எவ்வளவு பெரிய பிள்ளைகள்ல இருக்குதுங்க
அஹ் புள்ளைங்கல்லாம் பெருசுங்க பாப்பா வந்து ஐ ஸ்கூல் போறா ஏழாவது படிக்கிறா பையன் வந்து ரெண்டாவது போறாங்க எங்க வீட்லயே அப்டிதாங்க வேல இருக்குல ஆள் இல்ல நான் தான் செய்யணு அதனாலதாங்க நேரத்துலயே அதனாலதான் நேர த்திலயே எந்திரிச்சு வேல செஞ்சுட்டு இந்த வேலையும் பண்றேங்க
ஆமாங்க இப்ப ஆஹ் சமச்டேங்க இப்ப உ உங்களைய நா பாராட்றேங்க எப்டின்னா இப்ப நம்ப வந்து ப பொம்பள புள்ளைங்க வந்து எப்பயுமே வேலவாக்குறது நல்லதுங்க ஏன்னா நம்ம வேல வார்த்தாதான் நம்ம கைல பத்து காசு இருக்கு யாரையும் நம்ம வந்து நம்பி இருக்க தேவையில்ல இப்ப நீங்களே உங்க அம்மாவுக்கோ உங்க அப் அப்பாவுக்கோ ஒரு ஐநூருவாய்க்கு ஏதாது ஒரு தீபாவளி பொங்கல்ன்னு போறீங்கன்னா ஒரு பலகாரமே வாங்கிட்டு போலாம்னு நெனைப்பீங்க ஆனா இப்ப நம்ம புருசுங்கிட்ட போய் எப்டி காசு கேடக்குறதுன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்காது எந்த பொம்பையா இருந்தாலும் அப்டித்தான் இருக்கும்ங்க
ஆமாங்க கரெக்ட் தாங்க அது நம்ம பொம்பளைங்க எப்பவுமே சொந்த கைய நம்பிதான் இருக்கணு
வேல வாக்குறதுனால நீங்க அவரு பெருசா நம்ப நம்பி இருக்கு தேவையில்லல நீங்க ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல ஒரு மூனு ஒரு மூணுல ஒரு ரெண்டு மடங்கு வீட்டுகார்ட்ட குடுத்துட்டு ஒரு வாதி கூட நீங்க வச்சுக்கலாம் இது என்னோட சொந்த செலவுக்கு வேணுன்னு கூட நீங்க வச்சுக்கலா
ஆமாங்க கண்டிப்பா வச்சிட்டு நாம ஏதோ ஒரு சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணிக் க்கலா அம்மாவுக்கு குடுக்கலா ஏதோ ஒரு ஒடம்பு செர்யில்லன்னா ஹாஸ் பிட்டல் கூட்டிட்டு போலா
இப்ப ஒன்னும் இல்லைங்க இப்ப ஒன்னும் இல்லைங்க இப்ப கொழந்தைகளே வந்து சில பொருளுகள வந்து அம்மாட்டதான் கேக்குங்க சில பொருள அப்பாட்ட கேக்குங்க இப்ப சில பொருளு வந்து அது அப்பா வந்து கஷ்டப்பட்டு வெயில் வேர்வையும் சிந்தி சம்பாரிக்கிறகாட்டி அந்த பொருளு அது தேவையில்லனு நெனைப்பாரு ஆனா கொழந் ந்தைங்க வந்து ஒண்ணுமில்ல இப்ப வந்து அம்மா அந்த பயலுகல்லா பென்சில் பேனாலாம் புதுசா கொண்டு வறாங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பா என்ன சொல்லுவாரு வீட்ல இருக்கிறதையே குடுத்து விடு போது அப்டிங்கறாரு ஆனா நம்ம மனசு அப்படி கேட்காது ஐயோ நம்ம பையன் ஆசைப்பட்டு நம்மபுள்ள ஆசைப்பட்ருச்சு நம்ம புதுசு வாங்கிகொடுக்கோனு நெனப்போ அப்ப வந்து உங்களை மாரி கையில நம்ம கையில நாலு காசு இருந்தாதத்தே நம்ம வந்து புள்ள குட்டிக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி தர முடியு நீங்க என்ன நெனைக்கிறீங்க நான் சொல்றத பத்தி
கண்டிப்பாங்க நம்ம கையிலனு ஒரு சின்ன காசு ஒரு கொறஞ்ச சம்பளமாவது இருந்தா மட்டுந்தான் நம்ம கொழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டது வாங்கி குடுக்க முடியும் நம்ம ஏதாவது சேர்த்தி வெக்க முடியும் நம்ம ஒரு குடும்பத்துல நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் நம்ம வீட்டுக்காருக்காக நம்ம பண்றோ
ஆமாங்க நீங்க நீங்க வந்து பொம்பள புள்ளய வச்சுருக் என்னைய கேட்ட இந்த த த தங்க நகைக்கு அந்த சீட்டெல்லா போறாங்கள அது மாரி கூட மாச ஒரு நீங்க நெறைய காசுங்கூட அதுல செலவுவண்ண வேண்டா ஒரு ந மா எறநூறுவா முன்னூறுவா உங்கனால முடிஞ்சத சேத்தி வைங்க சேத்தி வச்சீங்கனா பின்ன பெறகு அந்த கொழந்த குட்டிக்கு என்ன தேவையோ அது ஒரு ஒரு ஒரு அர பவுனுக்கோ ஒரு பவுனுக்கோ எதோ ஒரு இப்ப தங்க வித்துக்கிட்ருக்கிற நெலவரத்த பாத்தீங்கனா லட்சக்கணக்குல போயிட்ருக்குது இனி வர காலத்துல அந்த புள்ளைக்கு கல்யாண பண்ற காலத்திலிலா நாலு லட்ச மூணு லட்சத்துக்கு போனாலா ஆச்சிரியப்பட்றதுக்கு இல்ல நீங்க என்ன சொல்றீங்க
ஆமாங்க இப்ப தங்க விக்கிற வெலைக்கு தங்கமெல்லா வாங்க முடியாது ஆனா எதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணம்னா கண்டிப்பா அது வந்து கொழந்தைங்க ங்களோட படிப்புக்காக யூஸ் ஆகு இப்ப வீட்டுல வந்து ரெண்டு வேருமே வேலைக்கு போகோணுங்க சொல்ற இப்போ உங்கொ கொழந்தைங்களே பெருசானதுக்குப்பறோ நீங்களே கண்டிப் அப்பா வந்து வேலைக்கு போகோணு வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டக்கு வந்து சப்போர்ட்டாருக்கணு ஏன்னா எல்லாமே அவரு ஒருத்தர பண்ணணுன்னு எதிர்பாக்க கூடாது நம்மளால முடிஞ்ச எதோ ஒரு சின்ன சப்போர்ட்ட கண்டிப்பா நாம அவங்களுக்கு பண்ணணு
அப்படித்தாங்க நானு அப்படித்தாங்க நானு சப்போர்ட் பண்லான்னு நெனைச்சு ங்க பண்ணிட்டுருந்தே பல்ல கடுச்சிக்கிட்டு ஆறு மாசத்த ஓட்டிட்டேனுங்க இருந்தாலு நம்ம ஒ ஒ சின்ன புள்ளைங்க ஒன்னு பண்ண முடி முடியில நம்மனால சமாளிக்க முடியில
புரியிதுங்க புரியிதுங்க நீங்க சொல்லும்போதே புரியிது கொழந்த ரொம்ப சிருசாருக்கும்போல கொழந்தைய மொதல் பாருங்க கொழந்தை கொஞ்சோ பெருசானனொன்ன ஸ்கூலுக்கல்லா அனுப்ச்சி செட்டில் பண்டிவுட்டு அதுக்கப்பறமா நீங்களு ஏதோ ஒரு வேல பண்ணுங்க
கண்டிப்பாங்க அதா நீங்கெல்லா வேல பாத்துக்கிட்ருக்குறீங்க என்னைக்கு ஒரு வேலைல சேத்து உடாமையா உட்றப்போறீங்க
கண்டிப்பா சேந்துக்கலாங்க
அவ்ளதாங்க அவ்ளதாங்க பாத்துக்கலா அப்றோ புள்ளைகளுக்கு சாப்பாட்லா என்னங்க பண்ணி குடுப்பீங்க காலைல எந்திரிச்சதிருந்த நாலு மணிக்கு எந்திரிப்பேன்னுங்குறீங்க நாலு மணிலருந்து என்ன வண்ணுவீங்க
காலைல எந்திரிச்சு கண்டிப்பா கொழந்தைங்களுக்கு வந்து காலைல சாப்புட்றப்ப மதிய டிஃபனுக்கு ரெடி பண்ணுவே கண்டிப்பா கொழந்தைங்க சாப்பாட்டுல வந்து ஒரு காய் பொரியல் இருக்கு ஆ ஒரு ரசருக்கு ஒரு முட்டருக்கு அந்த மாரி அரேஞ்ச் பண்ணி சமைச்சிடுவே நைட்டே அதுக் க்கலாம் வந்து எதாவது காய்கறிக்கீது வெட்டணுன்னா வெட்டி வச்சிருவே அதனால கொஞ்சோ ஈஸியாருக்குங்க நீங்க எப்டி வந்து காலைல ப்ளான் பண்டுவீங்க
ஆமாங்க இப்ப நீங்க சொல்ற மாரி இந்த டிஃபன் பாக்ஸுல அந்த சத்தான ஒணவு இருக்கணும்னு நானு அதுல ரொம்ப தெளிவா இருப்பணுங்க காலைல வந்து ஆ நா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஆறரைக்கு அந்த மாதிரி எந்திரிப்பணுங்க எந்திருச்சொன்னே நம்ம இங்க வந்து நம்ம கிராமத்து இல்ல த கிராமத்திலேன்னக் கூட பெருசா அந்த கோலம் போட்ற வேல அதெல்லா எதுவு இருக்குதுங்க இங்க வந்து காலைல எந்திரிச்சொன்னே மொதல்ல வந்து தண்ணி தொளிக்கலின்னா இந்த அந்த திருட்டு பசங்கெல்லா என்ன நினைப்பாங்கன்னா அட ஊட்டுல இல்லையாட்டு இருக்குது எங்கயோ போயிட்டாங்களாட்டு இருக்குதுங்கிற மாரியெல்லா நெனச்சுக்குவாங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் கண்டிப்பா வீட்டுல ஆள் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்காகவாவது நாம இந்த வேலயெல்லா செய்ய வேண்டிய
ஆமாங்க அதாவது கொ கொ தூசி துப்புன்னு எதுவுமே இருக்க கூடாது கொஞ்ச இந்த திருட்டு பசங்க எப்பிடி இருக்கிறாங்கன்னு நெனக்கிறீங்க நீங்க இந்த தூசி துப்பு போர்டிகோவில எல்லா இருந்துச்சுன்னா அட ஒருத்தர் ஆள் இல்லையாட்டு இருக்குது அப்படின்டு நோட்டமுடுரதுங்க அது எப்டின்னு இருக்குறீங்க வந்து எப்பிடி தண்ணி கேட்கற மாதிரி கேட்பாங்க
ஆமாங்க யாரையுமே நம்பி கதவத் தொறக் கூடாது தெரியாதவங்க குரலா இருந்துதுன்னா இது பண்ணவே கூ
அதனால காய்ச்சலாருந்தாலு தலைவலியாருந்தாலும் எந்திரிச்சமா மொதல்ல அந்த வாச தொளச்சு ஆ கோலத்த ஒன்னு போட் பெருசா போட்டுவுட்டுட்டு போர்ட்டிகோவ கூட்டிவுட்டுதா அப்பற வீட்டுக்குள்ள வேலய அப்பறந்தானுங்க ஆரம்பிப்பே அப்பற நானு ஆறு மணிக்கு அந்த கோலம் போட்டு வாச தொளிச்சு எல்லா வேலயு முடிச்சுவுட்டு போட்டு உள்ள வந்தோம்னா காலையில எந்திரிச்சி நா மொதல்ல வந்து இந்த இந்த டீ காபி குடிக்கறதெல்லா நிறுத்திட்டேனுங்க இந்த ஒரு வாரமா
சேரிங்க அப்ப அதுக் பதிலா என்ன பண்றீங்க கிரீன் டீ குடிக்கிறீங்களா இல்ல வெறு பால் மட்டு குடிச்சி
இல்லைங்க நான் அதெல்லா எதுமே குடிக்க இங்க இப்ப என்ன பண்றதுன்னா காலையில இந்த ஒரு நாளைக்கு சீரக தண்ணி குடிக்கிறதுங்க
பரவாயில்லைங்க உடம்புக்கு நல்ல பொருட்கள ஆரம்பிச்சிருக்குறீங்க
ஆமாங்க நீங்களும் அதை எல்லா நான் சொல்ற மாரி செஞ்சு பாருங்க நான் சொல்றேன் அதை கேளுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு
செரிங்க
அப்புற நீங்க அது எப்படி என்ன பண்ணலாம்ங்கறத யோசிங்க ஒரு நாளைக்கு சீரக தண்ணி குடிங்க அப்புறம் இன்னொரு நாளைக்கு வெந்தயத்தை நைட்டே ஊற போட்டு அந்த தண்ணி காலையில குடிக்கலா
செரிங்க
ஒரு இன்னொரு நாள் என்ன பண்றீங்கன்ன டெய்லி ஒன்னே குடிச்சாலு நம்மளுக்கு சலிப்புத் தட்டி போயிருங்க
ஆமாங்க
அதனால இன்னொரு நாளைக்கு வந்து காலையில சுடுதண்ணில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு குடிங்க மொத்த மொத்தத்துல இந்த சீனி வந்து சேத்திக்காதீங்க எதுலயுமே அது ரொம்ப உடம்பு கெடுதிங்க
சரிங்க நீங்க சொன்ன மாரி நான் ஒரு ஐடியா சொல்ல டடுங்களா நா வந்து காலைல பண்ணுவ அப்டினா குழந்தைங்களுக்கு டெய்லி என்ன சாப்பாடு குடுக்குறதுன்னா ஒரு நாள் வந்து ராகி தூள் உப்பு போட்டு குடுப்பேன் ஒரு நாள் வந்து் சக்கர போட்டு குடுப்பேன் கொஞ்சோண்டு ச இருக்கற சும்மா பேருக்கு
செரிங்க அதையுமே நான் சொல்றேன் நீங்க கட் பண்ணிட்டு இந்த கருப்பட்டி இந்த பப் பனங்கல்கண்டு அந்த
அந்த மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க ஆமா இப் இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பொருள் குடுக்குறதுனு ஆயிடுச்சு அது கூட இந்த மாதிரி இயற்கையான இனிப்புகளை சேத்துக்கும் போது அது இன்னும் சத்தானதா மாறு
கண்டிப்பா கண்டிப்பாங்க
இனிமேல் நீங்க சொல்ற மாதிரி நா வந்து அந்த ராய்கூலலா செஞ்சு கொடுத்தா அதுல கருப்பட்டியோ இல்ல கரும்பு சக்கரையோ இந்த மாதிரி சேர்த்து குழந்தைங்களுக்கு குடுக்குறங்க
அ குடுங்க அது மாரி குடுங்க
் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லா ஸ்கூலுக்கு குடுத்துடுவீங்க ஒரு ஐடியாஸ்
ஆ சொல்ற கேளுங்க அது சொல்றே கேளுங்க இப்போ நீங்க வேல பாத்துட்டு இருக்கரங்காட்டி இதையலா யோசிக்கிறக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது என் செய்யலா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுதையே உங்களுக்கு கிருக் பிடிச்சுக்கு
ஒரு சின்னதா கொஞ்ச ஈஸியா செய்யற மாரி ஏதாவது சொல்லுங்க
நா சொல்றேங்க சொல்றே கண்டிப்பா சொல்றே உங்களுக்கு சொல்லாம யாருக்கு சொல்ல போறே ஒரு நாள் வந்து என்ன பண்றீங்கன்னா ஈஸியா நீங்க அஞ்சு நாளுக்கு அஞ்சு ஸ்னாக்ஸ் சொல்றே கேளுங்க
சேரிங்க
ஆ ஒரு நாள் வந்து ரெண்டு கடல முட்டாயுமே ஒரு நாலு பே பேர்ச்சம்பலத்தையும் வச்சு விடுங்க வேலை முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் நாளுக்கு உன்னொரு நாள் என்ன பண் ரைங்கனா ஒரு நாள் அந்த ஸ்வீட் மாரி ஸ்வீட்ஸ் குடுத்துறீங்கா கண்டிப்பா அடுத்த நாள் வந்து நீங்க என்ன பண்றீங்கனா பழங்கள் கண்டிப்பா குடுத்து வுடோனு அடுத்த நாள் ஒரு ஆப்பிள் குடுத்து வுடுங்க
சேரிங்க
அக்கடுத்த நாள் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நாள் பேரிச்சம்பளமும் கள்ள முட்டாயும் குடுத்துட்டோம்னா அது அடுத்த வாரத்துல நம்ம அடுத்த அந்த வாரத்துல நம்ம அதகுடுக்க கூடாது
சேரிங்க
என்ன பண்றங்கன்னா ஒரு எல்லுரண்டை செய்ங்க அது து ரொம்ப ஈஸிங்க நம்ம எப்பையும் செய்யற மாரி தா எள் உருண்டை எள்ளு மா எள்ளு ஒரு கப் எடுத்துக்கறீங்கன்னா நம்ம நிலக்கல்லபருப்பு நம்ம ஒர் சொல்லுவ பாத்தீங அது ஒரு கப்பு எடுத்துக்கங்க ரெண்டையும் நீங்க உங் உங்கனால எவ்வளவு தூர சிம்ல அடுப்பு மெதுவ வச்சு வறுக்க முடியறுத்துட்டு அப்படியே மிக்சியில போட்டு ஒரு அர அரைக்கிறீங்க நாட்டு சக்கரையும் உங்களுக்கு சு இனிப்புக்கு எந்த பொருளு படிக்குதோ அதையும் சேர்த்தி மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டறீங்க
இதுல கருப்பட்டி சேர்த்துக்கலாமா நாட்டு சர்க்கரைக்கு பதுலா
எந்த இனிப்பு பொருள் புடிக்குதோ எத வேணாலு சேத்திக்கீங்க
சரிங்க நல்லா இருக்குங்களா அப்பக் பணங்கற்பட்டி கொழந்
நீங்க சாப்ட்டு மட்டு நீங்க நாளைக்கு செஞ்சு பா பாத்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குது மட்டு சொல்லுங்க எங்கிட்ட மூனைையும் போட்டு மிக்சி மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பால காய வச்ச வச்சுருங்க அப்படியே சூடான பாலு சும்மா நாலு சொட்டு கொஞ்ச கொஞ்சமா ஊத்தூனா போதும் இல்லாட்டி கொழ கொழனு போயிம்ங்க அப்பற உருண்ட புடிக்க முடியாதுங்க ஆப்பற நீங்க என்னை சொல்லகூ து உரண்டவள்ளைனு
கண்டிபாங்க நான் பண்ணிபாத்
அஹ் அப்டி லேசா ஆமா லேசா அப்டி கொஞ்சோ கொஞ்சமா பால ஊத்தி ஏன்னா சூடா இருக்குதுன் நம்ம டக்குன்னு நறய ஊத்திடம்னா கொழ கொழன்னு போயிரு
ஆமாங்க நீங்க சொல்றதுக் கரக்ட் தா கரெக்டா பாத் பதம் பாத்து சொட்டு சொட்டா ஊத்துனாதா புடிக்கறக்கு உருண்ட புடிக்க வரும்
ஆமாங்க அப்றோ நீங்க நாலு சொட்டு நெய் ஊத்திலா ஏன்னா கொ நம்ம சாப்ட்டா கொட ஃபேட்ன்னு சொல்லல கொலந்தைகளுக்கு வந்து நெய்யலா நல்ல கொழுப்பு சத்துதே அதனால தாராளமா நெய் நீங்க எவ்வள வேணாலு சேத்திக்கலா ரெம்ப சேத்துனீங்கன்னா தோவற்ற மாரி இருக்கோ
ஆமாங்க வாசத்துக்கு சாப்
ஆமா அதுனால நாலு சொட்டு நெய்யூத் ஊத்திட்டு ரெண்டு அந்த அந்த பொருள்லெல்லா போட்டு அரைக்கும் போதே நாலு ஏலக்காய் போட்டுடுங்க அரச்சி அருமயா உண்ட உடிச்சு குடுத்திங்கன்னா மூணாவது நாள்க்கான ஆஹ் சிற்றுருண்டி ரெடியா போச்சு புள்ளைகளுக்கு அடுத்து நாலாவது நாள் என்ன பண்றயங்கன்னா உங்கோ புள்ளைங்க இந்த கிஸ்மிஸ் பல மெல்லாம் சாப்புடு சொல்லுச்சுன்னா அந்த கிஸ்முஸ்ஸு கிஸ்முஸ்ஸு வச்சிட்டு அப்பறோ ஏதோ ஒர் நாள் இந்த சிப்ஸ் கிப்ஸ் குடுத்துட்ருங்க அப்பறோ எல்லா புள்ளகுட்டியும் கொண்டாரு நம்ப புள்ள கொண்டு போலேன்னு பொக்குனு போய்ரு
ஆமாங்க ஆமாங்க
பலத்த வச்சு ஒரு சிப்ஸ்கிப் ஒரு நாளைக் குடுத்து வுட்டுருங்க அப்பறோ உன்னொரு நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த உருளக்கழங்களங்து வேக வச்சு அந்த கட்லட்லா செய்வோமில்ல உருளக்கழங்கு வேக வச்சா அதுலந் அ நீங்க ஒன்னு பண்ணாத ரஸ்க் பொடி கொட இப்டி தொட்டுட்டு காரத்துக்கு அதில் ரெண்டு மொளகா அளக சேத்தி அப்டியே லேசா தோசக்கல் போட்டு பெரட்டி எடுத்து குடுத்து வுட்டீங்கன்னா அஞ்சு நாளுக்கு ரெடியா போச்சுங்க
சூப்பருங்க நான் எங்க வீட்ல எப்டி தெரிமா குடுப்ப நா என்ன தெரிமா ஐடியா பண்ணுவ வா வாரத் துல ரெண்டு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத் த்துருவங்க ஒரு நாள் ஆப்பிளு ஆமாங்க ஒரு நாள் ஆப்பிளு ஒரு நாள் திராட்ச ஒரு நாள் ஆரஞ்சு இந்த மூணு பழம் தான் அதிகமா சாப்பிடுவாங்க பசங்க
காலத்துல குடுத்து வுட்டம்னா சாப்புடுவாங்க மல காலத்தில போர் அடிச்சு போய்ரு அதுக் கு நா சொன்ன மாரி இந்த உரண்ட இந்த கட்ல எல்லா செஞ்சு குடுங்க அப்டி குடுத்துக்லாமுங்க
அது எங்கிங்க செஞ்சு குடுக்கலாம் தா பாக்கற ஆனா வந்து என்னன்னா இந்த வேலயும் செஞ்சுட்டு செய்யறங்காட்டி கரக்டா மதியானோ சாப்பாட்டு பொரியளோட இந்த மாரி சத்தான உணவ் குடுக்குறங்கேட்டி இது பண்றதுக்கு டைம் இல்ல ஒரு நாள் இப்ப திங்க கெளம கூலனா நாயித்துக்கெளம ச நைட்டு இது செஞ்சு வச்சுட்டு திங்க களம இந்த மாரி ஏதோ ஒரு